ஹலோ
ஆ என்னப்பா என்ன பண்ட்றிக்கீங்க
ஒன்னு பண்ணலப்பா சும்மா ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு பேசுறதுக்கு ஆள் இல்ல என்ன பண்றது எனக் கு இருக்க ஒரே தோழி நீங்க தா சரி உங்ககிட்ட பேச்லா அப்டின்றதுக்காக தா கால் பண்ணே பேசுனா நெறைய ஐடியா கெடைக்கு கொஞ்ச மகிழ்ச்சியாக இருக்கலா மத்தவங்க யாருட்ட பேசுனா கூடொ அந்த நிம்மதி இருக்காது இப்ப அம்மா கிட்ட பேசணு வச்சுக்கோங்களே கஷ்டத்தை மட்டுந்தா பொலம்புற மார்ருக்கு அக்காக்கிட்ட பேசுகிறேன்னா அவ அவ கஷ்டத்தை சொல்லுவா நம்ப நம்ம கஷ்ட ஸ்டத்த சொல்லுவோ அதுக்கப்பறமா அண்ணகிட்டல்லா பேச என்ன என்ன எது அவ்வளோதா அவ அப்டி இனுச்சிடுங்க அப்பாவு அது இதா யாருகிட்டயுமே நம்ம மனச விட்டு இதுதா அதுதான்ற மாரி பேசவு முடியாது சி ச்ச மீ இதுவே இப்ப நா ஒங்ககிட்ட பேசுறே அப்பனும் போது என்ன ஆயிடுது சிரிச்சு பேசுவே எ எல்லாத்தையு ஷேர் பண்ணுவே ஷேர் பண்ணிட்டு சரி நா கவலைய இருந்தா நீங்களு எதனா காமெடி பண்ணுவீங்க அப்டின்னு சிரிச்சுட்டு ஓடி போய்டு அதுக்காக தா உங்களுக்காக கால் பண்ணப்பா
கண்டிப்பாப்பா நீங்க சொல்றது உண்மைதா அதுக்குன்னு இப்போ எனக்குமே ஒரு சசெல நேரத்துல டைம் இல்லல்ல உங்ககிட்ட பேச முடிய மாட்டேங்குது அப்டியே இருக்காதீங்கப்பா நா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட நீங்க பழகுங்க கொஞ்ச மனம் விட்டு பேசுங்க ஒன்னு பிரச்சனைல்ல
இல்லப்பா யார் உண்மையான ஃரெண்டுன்றது என்னால ஆ எப்படி சொல்ற து என்னால கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேக்குது ஏன்னா ஒரு நாலு பேர் பிரெண்டா வச்சிருக்கோ அப்படின்னா அந்த நாலு பேர்ல ஒன்ன பண்றாங்க நாலு பேரு ஒன்னா உக்காஞ்சுதா பேசுற மார்ருக்கு நம்ம அப்டி எழுந்து வந்தோனே அதில மூணு பேர் வந்து ஒன்னா இருப்பாங்க அதில ஒருத்தவங்க வேற மாரி இருப் பாங்க அந்த ஒருத்தவங்க வேற மாரி இருக்கவங்க மூணு பேர் கிட்ட நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க இப்டி வந்தவுனே மாத்தி மாத்தி ஒரு மாறி பின்னாடி பேசுறதுதா அதிகமா இருக்கா அது எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு அதனால எனக்கு யார் உண்மையான ஃப்ரெண்டுன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல
அதுதான்ப்பா பிரச்சனை எனக்குமே சேம் பராப்ளம் ஏதோ உங்ககிட்ட பேசுறே ஏதோ பண்றே எ ஏதோ ஓடுது டைமு இப்ப நா நல்லா பழகிட்றமா ஏதாவது நம்மள பத்தி பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிது என்னா நாம எங்க போனாலு நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டேங்க இதனாலயே நானு இப்போ இப்ப எங்க வீட்டு பக்கத்துலயே நெறைய பேர் வாடகைக்கு வருவாங்க பேசுவாங்க விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப நல்லா பழகிடுவாங்க அ கொணாதிசயங்களு நல்ல கொணமா இருக்கு ஆனா அவங்க வந்து வேற வீட்டுக்கு மாறி போகும்போது நா அவங்கள ரொம்ப மிஸ் பண்றே எனக்கு அதல்லா கஷ்டமா எடுத்துப்பா எனக்கு
ம் எனக்கு அப்படிதா ஆகுது எ எனக்குமே பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லா என்கிட்ட நல்லா பழகுனாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவ்ளோ நல்லா இது பண்ணி ட்டு இருந்தாங்க எல்லாருமே பொறமைப்பற அளவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தோ அ அது என்ன ஆச்சு இதெல்லா எங்க மாமியாருக்கு மத்தவங்களுக்குலா யாருக்கு புடிக்கல புடிக்காம அவுங்க வாடகைக்குதா இருந்தாங்களோ அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட இவங்கள பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா ஒண்ணுக்கு ரெண் சொல்லி சொல்லி கடைசியா அவங்க ஹவுஸ்ஓனர் என்ன பண்ணிட்டாரு காலி பண்ண சொல்ட்டாரு அவுங்கள அவங்க காலி பண்ணி அவங்க வேற ஒரு ஊருக் கு போயிட்டாங்க ஏதோ பக்கத்துதெரு அப்டி இப்டி போன கூட போய் பாத்துக்கலா பேசிக்கலானும் போது வேற ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அது காலி பண்றது கூட அவங்க என்கிட்ட சொல்லல ஏன்னா நா சொன்ன ரொம்ப கஷ்டப்படுவே ண்ட்டு சொல்ட்டு எனக்கு சொல்லவே இல்ல திடீர்னு ரெண்டு நாள் கதவு மூடிருக்கு என்னன் தெரிலயே என்னன் தெரிலயேன்னு போன் பண்ணாலு எடுக்கல ஏ அவங்க போனே எடுக்கல என்ன ஆச்சு அப்படின் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களே ஒரு ரெண்டு மூணு மாச கழிச்சு போன் பண்றாங்க இது மாரி சொல்லிட்டாங்க அதனால காலி பண்ணிட்டே நா எங் எங்க ஊரோட போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்பவு பேசினா என்னைக்காச்சு ஒரு நாள் தா பேசுற மாரி இருந்துச்சு ஆனா இங்க இருக்கும்போது காலையில காயல்லா எடுத்துட்டு போய் அங்க உக்க்காஞ்சோனா எல்லாத்தையு வெட்டிட்டு இங்க எடுத்துட்டு வர வரையு பூண்டு வெங்காய எல்லா உரிப்போ ஒக்காண்ட்டு ஒண்ணா உக்காஞ்சு உரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்டி போய் சமைப்பாங்க நா அப்படி போய் சமைப்போ அப்பற ஒரு மீன் வாங்குனாலு ரெண்டு பேரு ஒன்னா போவோ அதே மாரி ஒரு பூஜை சாமான்ல்லா கழுவுனாலு ரெண்டு பேரு ஒன்னா உக்காஞ்சு கழுவு இப்ப ஒரு கோயிலுக்கு போறது நடக்குறது அப்டி இப்டின்ட்டு அவங்க கூடவே சுத்தி சுத்தி வந்துட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இப்ப அவங்களையு பிரிச்சு விட்டாங்களா யாருமே இல்லாம நம்ம தனியா சுத்தின்ருக்கிற மாரி இருக்கு இப்ப யாருக்கூட்னா பழகுறதுக்கே பயமா இருக்கு இப்ப புதுசா யாராச்சு ஒருத்தவுங்க வராங்க அவுங்கிட்ட பேசுவோ பழகுவோ அப்டின் நம்ம பேசுணுனா ஒரு ரெண் ண்டு நாள் பேஸ்றாங்க மூணாவது நாளு ஒரு ஆயிர்ரூபா கடன் தரிங்களா ஒரு ரெண்டாயிர ரூவா கடன்தரிங்ளான்ற மாரி கேக் குறாங்க இது மாரிலா கேக்குபோது என்னடா இது நம்ம கிட்ட பணத்துக்காக வந்து பேசுறாங்ளா அப்டின்ற மாரிலா யோசிக்க தோணுது நம்ம கிட்ட வெச்சு என்ன ஆதாயோ தேடிக் கிலா அப்டின்ற தா யோசிக்கிறாங்க அதனால யாருகிட்டையிமே பேசணுனே தோணவே மாட்டிகுது
நீங்க சொன்னீங் பாத்தீங்ளா அத்தனையுமே வந்து எனக்குமே நடந்துட்டுதா இருக்கு இப்ப கூட பக்கத்துல ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ நல்லாதா பழகிட்ருந்தோ எத னாலனே தெரில திடீர்னு ஒரு ரெண்டு பேர் மட்டு தனியா ஃப்ரெண்டு் வந்து திக்னஸ் வந்து அதிகமாயிடுச்சு மத்தவங்களுகெல்லா தனி தனியா பிரிச்சிட்டு ரெண்டு யார்ட்டை பேச மாட் டேன்றாங்க இப்ப நாங்க வந்து மூணு பேரு பேசுனா கூட அவுங்களுக்கு வந்து நாங்க பேசறத்தா அவுங் புடி க்கில நம்ம ஏதோ ஒரு சூழ்நெலை இப்பெல்லா வந்து ஃபஸ்டல்லா வந்து நம்ம மன கஷ்டங்கள வ ந்து சொல்றதுக்கு முடியாது இப்போ யாரையாது தாக்கணுனா நம்ம நேரடிய நம்மளுக்கு அந்த பழக்கமு இல்ல ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்னு வெக்கிறோ நம்ம யாருக்கோ ஒன்னு வச்சாக் கூட அவுங்களுக்கு தான் வெக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்போ அவங்க கிரிட்டிக்கலா யோசிக்கிறாங் க சண்ட போட்டுறாங்க இந்த மாரில்லா நடக்குது அது என்னாத்த சொல்றதுனே எனக்கே புரிய மாட்டேங்குது
அதுதா உண்மையான ஃப்ரெண்டு யாருன்னே நம்ளால புரிஞ்சுக்கவே முடிய மாட்டிங்குது ஆனா உண்மையான ஃப்ரெண்டுன்னு யாரோ ஒருத்தவங்கதா நமக்கு ஒன்னா இருக்காங்க அவுங்களையு என்னா பண்றாங்க நம்மள சுத்தியுள்ளவங்க அழகா பிரிச்சு உட்டுறாங்க அப்டி பிரிச்சு உடும்போது நம்ம என்ன பண்றது அப்டின்ற மாரி யோசிக்க
கண்டிப்பாப்பா உண்மையான ஃப்ரெண்டுனா என்னப்பா இப்போ ஒரு தப்பு நம்ம ஒரு தவறான ஒரு திசையில போறோ இல்ல ஒரு கெட்ட பழக் லேடிஸுன் சொல்ல ஜென்ஸ்க்கு சேத்துதா சொல்றே கெ கெட்ட பழக்க வழக்கங்கள் அதெல்லாந் வந்து அவங்களுக்கு ஏற்படுதுன் நா அந்த எடத்துல வந்து ஆ செய் செய் இது நல்லது இது இந்த போதை பொருள நீ பழக்கப்படுத்தி இப் ஒன்னு இப்ப ஜென்ஸுங்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்டிதா பழக்கப்படுத்திட்டு அவுங்க குடும்பமே வந்து சீரழஞ்சு போது இதே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்குற கோ என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நாங் தா இந்த பழக்கத்துல வந்துட்டு நா ரொம்ப சீரழஞ்சி எ குடும்பமே வந்து இன்னைக்கு நடுத்தெருவுல இருக்கு இதனால எனக்கு வந்து ரொம்ப பண விரயோ நெறையாகுது மக்க மன்ஷால் மத்திலே எனக்கு மதிப்பில்ல அதனால வந்து இந்த பழக்கத்த நீயெல்லா தொடாத இது நல்லது இல்ல அப்டின் சொல்லி யார் ஒருத்தரு சொல்றாங்களோ அதுதா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்குன் நா நெனைக்கிறே பெண்களப் ம் பெண்கள பொறுத்தவர்லமே இப் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோ ஒரு சேரி எடுக்கிறோனா நம்ம கிட்ட பைசா எல்லார்மே ஒரு நாலு பேர்ருக்கிறாங் க நால் பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன் சொல்ல முடியாது இப்ப ஒருத்தர் ஒரு சேரீ எடுக்கறாங்கன்னா அந்த எடத்துல நாமளு போய் ஆசப்பட்றோ நம்ம கிட்ட காசு இல்லைன்னா உனக்கு நா எப்ப வருதோ அப்ப எடுத்துக்கோ அதுக்குன்னு இதுல ஸ்பெண்ட் பண்ணாத நம்ம குடும்பந்தா முக்கி யோ அப்டின் சொல்லணு அத விட்டுட்டு நீ நா தரே நீ எடுத்துட்போ அப்புற தா காசு அப்டீனு நம்மள கடனாளியா ஆக்க கூடாது
ம்
அதெல்லா எனக்கு யோசிச்சு பாக்கும்போது இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல்லா வந்துதாப்பா நம்மளுக்கு முக்கியமா பாக்கற மாதிரி இருக்கு மத்தபடி அ நம்ம நம் ம அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாதது நம்ப தங்கச்சி தம்பி அந்த மாதிரி யாருகிட்ட சொல்ல முடியாத்தெல்லா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ங்கிட்ட சொல்லுவோ நம்போ
கண்டிப்பா
ம் எனக்கு கூட பொறந்தவங்க அ அக்கா தங்கச்சி யாரு இல்ல அதனால எனக்கு முக்கியமா நெறையா ஃப்ரெண்ட்ஸ் தா தேவப்படுவாங்க அம்மாகிட்டயு எல்லாத்தையு சொல்ல முடியாது ஏனா அம்மா எனக்கோ வயுசாகுதா சொன்னா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவுங்குளுக்கு ஒடம்பு ரீதியா பாதிப்பு ஏற்படுது இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸுங் கிட்ட பேசுலா அப்டின்னா அவுங்க நடதுன்னா நம்ம என்னமோ இப்பதா பேசி பழகனவொன்னே காசுன்றாங்க அதுதான்ப்ப எனக்கு புடிக்க மாட்டேங்குது இன்னவோ நம்மள பாத்தா வெளி தோற்றத்துல பாக்குறதுக்கு நல்லா இருக்குற மாதிரி இருக் இந்தாலோ அது நம்முளுக்கு ஆயிரத்தெட்டு ப்ரச்சன இருக்கோ அத சிக்கனப்படுத்தி நம்ம ஒரு குடும்பத்த வழி நடத்தினு போ போவோ அவுங்க வந்து கேக்கும்போது நம்முளுக் ரொம்ப அது இல்லன்னு சொல்றதோ மன ஒளச்சல ஆயிடுது எனக்குலா
அதுதா பா வாங்குனா கூட திருப்பி குடுக்க மாட்றாங்க ஏன்னா நம்பளே இங் நம்ம வீட்டுக்காரங் கிட்டந்தா வாங்கி குடுக்கறோ அப்ப அவுங்க கேள்வி கேக்கும்போது நம்ப என்ன ஆயிடு து நம்மக்கு அசிங்கமா போயிடுதுல அங்க ஊ ஃப்ரெண்டு இன்னா எப்ப பாத்தாலு காசு கேட்டு வருவாங்களா அப்டின் இந்த மாரி ஏ கேக்கும் போது நமக்கு ஒரு மாரி சங்கடமா போயிடுதுல அது வந்து எனக்கு அது எனக் இது செட் ஆவுல எனக்கு அது மாரி செட் ஆவுல ஆனா எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ஸெலா பாத்தீங்கன் வெச்சுகோங்களே மெயின்டென் ஆய்ட்ருக்காங்க அவுங்கெல்லா எனக்கு எப்டி சொல்றது நாங்க ஒரு நாலு பேர்க்கோ நாலு பேர்ல அ ஒன்னாதா போவோ ஒன்னாதா வருவோ அந்த காலகட்டத்துலலா பாத் த்தீங்கன்னா நறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்லா இருப்பாங்ல அவுங்கவுங்குளுக்குலா அது மாரிலா மத்த கேங்குக்குல்லா இருக்கோ ஆனா எங்க கேங்குல நாங்க நாலு பேரோ ஒரே மாதிரி ஒன்னா இருப்போ அவ் அதுல ஒருத்தி மட்டோ என்னா ஆய்ட்டா திடீர்னு ஒரு லவ்வுல போய் உழுந்துட்டா உழு போகும்போது நாங்க மூணு பேரோ சேந்து அவள ஒதுக்கல ஏன்னா அந்த பொண்ணோடைய வீடு ரொம்ப கஷ்டப்பட் அவள விடா அப்ப நா சொன்னே வேணாப்பா உன்னோடைய ஃபேமிலி என்னன்றத பாரு பாத்துட்டு நம்ம அப்பா அம்மா நம்மள நம்பி தா இருக்குறாங்க அதனால நமக்கு இதெல்லா செட் டாவாது வேண்டா அப்டீன்னு சொல்லும் போது அவ வந்து எங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டா நாங்க மூணு மூணு பேரோ ஒன்னா பேசுறோ அப்போ உங்குளுக்குன்னு வந்தா நீங்க பண்ணுவீங்க தானே எ உங்குளுக்கு ஓகே என்ன பாத்தா பொறாம உங்குளுக்கெலா கெடைக்குல என்றதனால பொறாம அப்டி இப்டீலா பேச ஆரம்பிச்சா ஆனா அப்பவு அந்த காலகட்டத்துல நாங்க அவள விடவே இல்ல அதுக்கப்புறோ அவ வழிலயே போய் போயி நாங்க பேசி அந்த பையனோட உண்மையான மொகத்த நாங்க அவுளுக்கு வெளிச்சப்படுத்தி காட்ணோ பா காட்டவு தா அவ வந்து ஓரளவுக்கு ஆமா நம்ம ஃப்ரெண்டுங்க சொல்றது உண்மதா அப்டீன்றத ஒணந்து அந்த லவ்வியே எங்களுக்காக விட்டா விட்டுட்டு அதுக்கப்றமா ஒன்னாவே நாங்க காலேஜ் முடிச்சோ அதுக் அப்புரமா அ பி ஏ ட முடுச்சோ அப்ரோ ஒன்னாவே நாங்க ஸ்கூலுக்கோ ட்ரை னாயிட்டு ஆனா ஒவ்வோருத்தரு ஒரு ஒரு கேம்பஸ்லன்ற மாரி செலக்ட் ஆனோ செலக்ட் ஆயிட்டு அதுக்கப் அப்புறமா அவுங்கவுங்களு கல்யாணோ ஆயிட்டு செட்லு ஆயிட்டோ இப்போ எப்போனா ஒரு வாட்டி கெட் டூ கெதர் அப்டீன்னு போது நாங்க சந்திப்போ சந்திக்கு போது ஓரளவுக்கு நல்லாருக்கோ ஏன்னா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏன்னா அப் பத்துலந்து நாங்க தொடந்துட்டு வரோ யாருமே எந்த தப்புக்கு போகல ஏன்னா ஒருத்தவுங்க தப்பா போனா கூட அத வந்து இன்னோர்த்தவுங்க கண்டிச்சி எங்கள வந்து நேரா கொண்டு வர மாரி நாங் ஓ எங்குளுக்குள்ளவே ஒரு வட்டத்த போட்டுக்கிட்டோ அந்த வட்டோ வந்து எங்கள சரியா கொண்டு போச்சுப்பா
கண்டிப்பா கண்டிப்பாப்பா உங்கிட்ட பேசுனதுல ரொம்போ சந்தோசோ டைம் போனதே தெர்ல ரொம்ப நாள் கப் றோ பேசுனமா ரொம்ப நேரோ பேசிட்டோ போல இருக்கு
ஆமாப்பா ஆ சரிப்பா ஆ பாய்பா